ஹலோ சின்னத்தா ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா கேக்குதா தமிழ்ல பேசணுமா இதுல
ஆமா ஆமா தமிழ்லதா பேசணும் உங்க சைடு வந்து
பேக்ரௌண்ட் வாய்ஸ் வரக்கூடாதா ஆமா ஏ ஹஸ் ஓ அப்டியா ஏ ஹஸ்பண்ட் ஃபோன்ல பேசிட்டுறுக் காரு அதுதா
அப்டிங்களா சேரி சேரி சொல்லுங்க நம்ம டாப்பிக்
டாப்பிக் என்ன பேச லானு நீங்களே சொல்லுங்க உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாது நடந்துதான்னு சொல்லுங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்
ஃபேமிலி இஸ்யூவா ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா
போனீங்ளா
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆமா ஃபேமிலி ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி முஸ்லிம்ஸ்லதா வந்து நெறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லா இருக்கும் வேற ரிலீஜியன் இல்லியா முஸ்லிம்ஸ்ல கல்யாணன்னாலே நெறைய ஒரு யே ஒரு திருவிழா மாரி போகும் அது மாரி நெறைய ஆ சில பேர் நெறைய இந்த ஃபாத்தியா அதெல்லாம் வெப்பாங்க பக்ரீத்து இது ஆ ரம் ஜான் மொஹரம் அதெல்லா நெறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் ஆ சில வீட் வீட்ல ஏதாச்சு சின்ன சின்ன ஃபாத்தியா அதுல கெட் டூ கெதர் அதெல்லாம் நெறைய வந் முஸ்லிம்ஸ்ல என்ன அப்டியே நடக்கும் இல்லையா அதுவும் மெயின் என்னென்னா நா ரம்ஜான்தா அது ஒரு ஒன் மந்த்து ஃபெஸ்டிவல் மாரி அவ்ளவு வெயிட் பண்ணி
ஆமா அதுக்காக வெயிட் பண்ணி நோம்பு வச்சுட் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் வந்து ஒரு இது மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஒரு பண்டிக அதுக்கு நா ரம்ஜான் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போ நம்ம
ஓகே ஓகே உ உ உங்களுக்கு புடிச்ச ஃபங்ஷன் என்ன முஸ் லிம்ஸ் ஃபங்ஷன்ஸ்ல ப்ளம் பேமிலி ஃபங்ஷன்ஸ்ல எது உம் புடிச்ச ஃபங்ஷன்ஸ்ல
எனக்கு புடிச்ச ஃபங்ஷன்னா இதா சொல்றேன்ல ஃபெஸ்டிவல் தா பிடிக்கு ஃபங்ஷன் பிடிக்காது அவ்ளோவா எதாவது ஃபங்ஷன்னா கூப்டாங்கன்னா போயிட்டு வருவே அவ்ளோதா
சில பேர் ரௌடு போதுமா ப்படி இரிட்டேட் ஆயிடு ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபங்ஷன்னா ஒரு மாரி டயர்டு ஆக்சுவலி அது நா ஃபீல் பண்ணிருக்கே ஒரு ரீசன்டா என்னோட கொழுந்தனாரோட மேரேஜ் சேரி கொஞ்சோ கேப் விட்டு பண்ணா பரவால்ல கன்டினியூஸா ஒரு ஃபங்ஷன் ஹல்தி செட்டினல் தி மெஹந்தி தேல்க்கரசம் அப்டினு சொல்லிட்டு கன்டினியூஸா ஃபைவ் டேஸ் வெச்சதால என்ன ஆச்சு சிக்ஸ்த்து டே எல்லா எல்லாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு
ரெஸ்ட் இல்லாம பண்ணா அப்டிதா ஆகோ ரெஸ்ட் இல்லாம பண்றீங்க
ஆமாலே ரெஸ்டு சுத்தமா ரெஸ்டே இல்ல எல் இத்தன்னிக்கு எல்லாமே ஈவ்னிங் ஃபங்க்ஷன்ஸ் தா பட் இருந்தாலு மார்னிங்ல இருந்து கொஞ்சோ வேல இருக்கோல ஒரு ஒரு வீட்ல கேதர் ஆகுற து ஒரு என்ன ஆச்சுன்னா அது நல்லா இருக்கோனு நெனச்சுதா நாங்க பண்ணோ கண்டினியூஸா இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கோ ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கோனு பாத்தா சு
அது ம் ஹெல்த் இஷ்
என்னாச்சு தூக்கோ இல்லாம ம் தூக் கரெக்ட் அதுவு கண்டீனியுஸ்ஸா ஒரு நாள் சிக்கன் பிரியாணி சப்ஜி மட்டன் பிரியாணி வகாய அந்த மாரி ஃபுல்லா கண்டினியஸா போனதால என்னாச்சா அவ்ளோ தா ஆ றாவது நாள் எங்க எங்க வீட்ல மோஸ்ட்லி எல்லாருக்கோ லூஸ் மோஷன் வந்துருச்சு அ மாதி ஃபீவரு சில பேருக்கு வாமிட் சில பேருக்கு எ பொண்ணுக்குலா சுத்தமா முடியவே இல்ல ஹெல்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட் மிட் ஆகுற அளவுக் கு ஆயிடுச்சு ஏனா அங்க அவரோ ஈக்குவலா
ஆமா அவ்ளோ ஈக்குவலா என்ஜாய் பண்ணிருப்பாங்க ம் குட்டி பசங்குளுக்கு சொல்ல முடியாது
எல்லா பசங்களும் அதேதா பண்ணிட்டு ஏன் சொல்றீங்க அதல்லா ஆச்சுவலி நல்லாதா இருந்துச்சு
நம்ம என்ஜாய் பண்ணுவோ பட் அது வந்து பசங்குளுக்கு முடியாது
ஆமா ஆச்சுவலி அத நா ஃபீல் பண்ண
ஆமா பசங்களுக்கு முடியாது ஏனா பசங்கங்களும் நம் எவ்ளோ நேரோ முழிக்கிறமோ அவ்வளோ நேரோ முடிச்சுட்டு பா கேட்கவே மாட்டாங்க
கரக்ட்டு நீ நீங்க அப்டி பண்ணிருக்கீங்களா நீ நீங்க அப்டி எப்பவாச்சு
அண்ணனோட கல்யாணத்துல லேட் நைட் ரெண்டு மூணு மணி வரைக்கோ நாங்க முழிச்சுட்டு இருந்தோ என் கூட என் பையனோ முடிச்சுட்டுருந்தா நாந்தா முழிச்சுட்டு இருக்கேனா அவனோ முழிச் கேகில்னா
பசங்குளுக் என்னெனா ஆ இது ஏதோம் ஏதோ நம்பள விட்டு ஏதோப் பண் றாங்கே ஜாலியா இர்க்காங்கே போலே அப்பிடின்
அவுங்குளுக் ஒரு கேங்கூ கெடச்சிரிச்சினா
ம்
உங்குளுக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெடர்ச்சிர்து அங்கே போனா அவுங்கே அவுங்கே கூட வெளாடிகிட்டே சுத்தீக்கிட் காங்கே ஒண்ணே இழ்த்திட் வந்தா இன்னோனூ ஃப்ண்டோ அழுது
ஆ
ரெண்டுமே வந்து இது இணைப்பிரியாத மாரியே இகுது இதுக் முன்னாடி பாத்திர்க்கவே மாட்டாங்கே அங்கே போயிட்டு எப்பிடிதா அவுகே ஃப்ரெண்ட்டு புடிக்கிறாங்கன்னே தெரியே மாட்டீங்குது
அதல்லா ஆமா அதெல்லா பசங்குள்க்கு வந்து சொல்லவே வேணா சொல்லவே வேணா கரெக்டாவு உங்ளோட ஃப்ரெண்ட் அவுங்குள ஃப்ரெண்ட புடிச் சே அவுங்க வந்துருவாங்க நமக்கு என்ன சேஃபா இருக்கனு நமுக்கு பசங்க அவ்ளோதா வேற் எதுவ்மே இல்ல
அப்பதா வந்து அ ஒரு வாரொ வரிக்கு அது ஞாபுகொ இருக்கு திருப்பியு அடுத்த பொம்ஷ நம்ப எப்ப போறன்னே தெரியாதாப் ப்ப போம்மோது அதே ஃப்ரெண்டுதா இர்ப்பா அனா யாருன் தெரியாத மாறி நின்ட் ரெண்டு திரும்பிப்பாங்க திருப்பியு ஃபஸ்லேந்து இன்டிடியூஸ் பண்ணனு இது ஒங்களுக்கு அது மைஃபி எப்பியாவ்து ஒரு தடவ் போம்போது அப்டி இருக்கும்போலருக்கு அடிக்கடி பொயிட்ருந்தா தெரியு போலருக்கு
அது ஏதோ கரெக்ட் தா ஏனா இப்ப பாத் தின்னா என்னோட டீம் என்னோட பொண்ணு ம் எப்டின்னா எங் கசின்ஸ் சிஸ்டர்ஸ்லா வந்து இருக்காங்க நறைய பேர் இருக்காங்க அவ வந்து அடிக்கடி பாக்கதா அவளுக்கு அந்த ஆ இப் இப்டி இத வச் சித்தின் ஞாபக வரூ அவ வந்து கொஞ்சோ லேட்டா அவப் கேப் கை கேப் விட்டு போய் பாத்தாதா அவுளுக்கு வந்து தெரியாது புதுசு மாரி பாப்பா
ம் ம் புரிது புரிது அதேதா எல்லை இங்க எல்லா எடத்துலயு உங்க பொண்ணு இன்ட்ரவேட் கெடயாதுல்ல எக்ஸ் ட்ராவேட் தான எ பைய சரியான இன்ட்ரோவெட் யாரு கிட்டயு பேச மாட்டா பழக மாட்டா
தா எம் பைய யாருகிட்டியு போ மாட்டா எ பைய ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் கேர்ள்ஸ் கிட்டயே போ மாட்டா என்னன்னா அவுனுக்கிந்த கேர்ள்ஸ்ல வந்து எப் எப்ப வரிக்குனா ஒரு ரெண்டு வயிசு ஸ்கூல் உள்ள கேள்ஸ்ல்லா இருக்காங்கல்ல சின்ன பசங்க ஆ அவுங்கள மட்டுந்தா புடிக்கு ஏ பையனுக்கு ரெண்டு மூணு வயசுக்கு மேலேருக்க பொண்ணுங்கள பிடிக்கே பிடிக்காது அது ஆண்ட்டியாவு இருக்கட்டு என்னாவா இருக்கட்
எதா போமாட்டாங்க யாருகிட்டயு போ மாட்டாளுங்க இதேதா அம்மா அப்பா ஆ தாத்தா பாட்டி நானா நானி அவ்வளதா
முடியு போய்டுவா, நா அம்மா நா போயிட்டு அதுவும் போம்போது அம்மா போயிட்டு வரே அம்மா சாப்ட்டு வரே ஏ பொண்ணு அவ்ளோ எல்லார்க்கிட்டையு சேந்துப்பா ஜாயின் ஆயிப்பா சோ எனக்கு எனக் சேரி, அவள பத்தி கவலை எதும் இல்லை ஏ பையந்தா யார்கிட்டயு போமாட்டா யாராச்சு பாத்தா அழு வா கொஞ் டெரரஸ் ஸ்பேஸ் உ தா இறைச்சி பார்த்தா அவ்வளோ அழுவா
அப்போ இதுக்கு இது யூனிவர்சல் இஷ்யூ போல இருக்கு பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்கு தனியா யூனிவர்சல் இஷ்யூ போல இருக்கு கேர்ள்ஸ் எப்பவுமே வந்து எல்லாருட்ட போற மாதிரி பாய்ஸ் வந்து யாருக்கிட்டய போறாத மாதிரி யூனிவர்சல் இஷ்யு ஆனா ஃபியூச்சர்ல எல்லாமே சேஞ் ஆயிடும் மைட்பி
ஆக்சுவலி அவங்க வந்து ஆப்போசிட் ஆயிடுவாங்க இப்போ நம்ம குழந்தைல ஒரு மாதிரி இருப்பாங்க கேள்விபட்ருப்போல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து டிஃபரன்ட் வும் அப்படின்னு ஆஹ் அந்த மாதிரி இருப்பாங்க போல மீதி
உம் கரெக்ட் இன்னைக்கு என்ன சமைச்சுங்க
இன்னைக்கு இன்னைக்கு வந்து சாம்பார் செஞ்சேன் அதுக்கப்புறம் இங்க அது ஈரல் நுரை ஈரல்
ஆஹ் லங்க்ஸ்
பக்ரித் நால லங்கஸ் பகரித்னாலே ஆஹ் அடுத்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து நான்வெஜ் ஆஹ் நான்வெஜ் இல்லாத வீடே இருக்காது. அது வந்து பிரிட்ஜ்ல வெச்சி வெச்சதா இருக்கட்டு வாங்க அது வெயில்ல வச்சி காஞ்சி எடுத்ததா இருக்கட்டு ஒரு நெக்ஸ்ட் த்ரீ மன்த் வந்து நான்வெஜ் இல்லாத வீடே இருக்காது.
முஸ்லிம்ஸ் வீடு கண்டிப்பா அந்த மாதிரி தா இருக்கு வீடு கண்டிப்பா
அங்கக்கா அதேதா டெய்லி நான்வெஜ் வந்து சூப்பரா இருக்கும்
உம் ஒங்க வீட் ல்லங் நாங்களு இன்னக்கி சாம்பார் தா வெச்சிருக் கொஞ்சொ சாம்பார் செஞ்சு மட்டன் டெய்லியும் சாப்ட் போர் அடிச்சி போச்சுன் சொல்லிட் இன்னிக்கி ஒரு நாள் லீவ் விட்டு நாளக்கி சமைச்சிக்கலான்னு
நேத்து நாங்க வீட் செஞ்சிட்டோ
அ அ அ
ஃபஸ்ட்டு என்னா பார்ஸ் காலி பண்ணிட்லான்னு பாக்குறோ ஏன்னா ஒரு ஒரு
நம்ம பாட்ஸ ஒரு ஒரு வீக் ம் ம் ம் கரைக் கரைக் கரைட் கரைக்டு பாட்ஸு ஒரு வீக் ம் ஒருவ் வீக் ஒன்ற வீக் தா இருக்கு அதுக்கப்பற வந்து வேஸ்ட் ஆயிரு அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரு
வேற எங்ட்டாவ்து நாங் வெரு குர்பானி போய் குடுத்து வாங்குங்க இந்த வாட் கீழ ஆ சுவாமி பார்ட்ஸ்லா வந்து தேவை உள்ளவங்ளுக்கு நா குடுத்துட்டே பா சேர் ஒரு மூணு பேருக்கு மட்டு குடுத்துர்ணு பேலன்ஸ் ஸ்பார்ட்ஸ் நாங்ளே வெச்சிக்கிட்டோ அதுல்லாம எங் எங் எங்ளுக் குந் குடுத்து அனுப்பிச்சிருப்பா பார்ட்ஸ்
அ அ அ
அதுவு வெச்சி அதா அதா போகு இந் இந் இந்த மாச ஃபுல்லு
ம் சொல்லுங் சொல்லுங்க
இந்த மந்த்துக்குல்லா போகுன் சொல்லிட்
ம் ம் நாங்க வந்து பார்ட்ஸ் அன்னக்கே செஞ்சிருவோ அன்னக்கே சமச்சு இது தலக்கறி போட்டி
தீரலோ மண்ணீரல்லே ஏதோ செய்வாங்கல சம்திங் இன் ஃபின்ச் அ எது செய்ல அது அதப்போ ஃ ப்ரெஷ்ஷா
ஆமா ரோட்டி கூட செஞ்சு நோன்ம்பு தொறந்துப்போ புறு வந்து தலக்கறி அப்றோ வந்து ஏன
ஐ திங் டைம் ஓகே போல
ஓகேவா ஒரு மிஷோ இருங்க நா பாக்குறே அ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு போதுமா
ஆஹ போதும் போதும் போதும்
ஆ ஓகே கட் பண்ணிக்கலா